ஹலோ வணக்கம் ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்குமா
செரி என்ன பண்ணிட்டுருக்கீங்க
இப்பதா மா ஆபீஸ் ஒர்க்கு முடிஞ்சுது ஆபிஸ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு கெளம்பலானு இருந்தே அப்டே செரிங் போ அப்டியே ஆபீஸ் ஒர்க் முடிஞ்சது அப்பறோ அப்டியே ஒரு டீ கடைல வந்து ஒரு டீய குடிச்சிட்டு எப்பையு போல அங்க பா அப்டியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி இருக்கலான்னு பாத்தே ட்றல்லானு ருந்தே இப்ப ஃபிரெண்ட்ஸ் எல்லா வரேன்ட்டு ருக்காங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு ருந்தே
செரி செரி இன்னைக்கு ஆபீஸ் உங்களுக்கு எப்டி போச்சு நல்லா போச்சுங்களா இல்ல ஓகேவா இல்ல ரொம்ப மோசமா போச்சா
இன்னைக்கி ரொம்ப மோசமான நாளுங்க
ஹ ஏங்க ஸ்கூல்லா லீவு வுட்ருக்காங்க உங்களுக்குல்லா லீவ் இல்லீயா
அதுனால தாங்க கடுப்பு ஆவுது வீட்ல எல்லாரு வீட்ல இருக்கு போது நம்மப் நம்ம மட்டு ஆபிஸ் போட்டுமா வீட்ல எல்லோரு கேட்குறாங்க
அது உங்களுக்கு மட்டு கடுப்பு இல்லங்க உங்களுக்கு சமைச்சு தறாங்கல்ல அவுங்களுக்கு கடுப்பு எல்லாருக் கு லீவு இவருக்காக மட்டு சீக்கிர சமைக்கணுமே அந்த ஒரு கடுப்பு எங்களுக்கு இருக்குங்க
கண்டிப்பா கால்ல அதுவு நா கால்ல எட்டு மணிக்கு ல்லா ஆபிஸ் வரணு
ஓ செரி செரி
கா கால்ல எட்டு மணிக்கு நா ஆபீஸ் கெளமுன்னாக்கு எங்க அம்மா வந்து காலேயே பிரிப்பரேஷன் மோ காலேயே எத்துனு மணிக்கு அவுங்க எந்திரிச்சாலு சாப்பாடு செ செய்ய முடியு பாருங்க கால்ல மதிய நா டிஃப்பனு சாப்பிணு மத்திய லஞ்ச் எடுத்துட்டு வரணு
ஆ
அதனால அவுங்க கடுப்பு ஆயிடுவாங்க செரி இன்னாப் பண்ண முடியு நம்ளுக்கு லீவு குடுக்கல லீவுன்றது கெடையாது கவர்மெண்ட்லீவா இருந்தாலு எங்களுக்கு வந்து ஹால் டே கெடையாது நாங்க என்ன ஹாஸ்பிட்டல ஒர்க பண்ணாலு எங்களுக்கு லீவு குடுக்க மாட்டாங்க
செர் நல்ல விஷ்யோ
நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண இது ஒரு இது ஒரு எமர்ஜென்சி நம்ம ஏதாவது ஒரு லீவ் ணாலு கெடைக்காது அது பரவால்ல செர்ரி ஆனா இன்னைக்கி என்னா முக்கியமான மோசமான நாள்ன்னா இன்னைக்கி எதோ ஒரு கே கேம்ப் வச்சாங்க
ஆ
கேம்ப்பு வச்சாங்க எந்த பேஷண்டு வரவே இல்ல எந்த ஊர்லருந்து எந்த ம மக்களு வரல
எல்லா லீவுங்க ஊருக்கு போயிருப்பாங்கங்க எப்டிங்க வருவாங்க
அது நமக்குக்கு நம்ம சொன்னா நமக்கு புரியுது நம்ம கேம்ப் வச்சவர்க்கு சொன்னா புரியுமா ஆ
புரியுமா புரியாது என்ன கேம்ப் இன்னக்கி வந்து வச்சீங்க
இன்னக்கி வந்து சர்ஜரி கேம்ப் வச்சோ அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட கேம்ப்பு
ஓ அறுவை சிகிச்சைன்னா குறிப்பிட்ட எல்லாத்துக்குமே காமனா
காமனா இப்போ வந்து ஒரு நா நீண்ட நாளா காயப்பட்டா ஆராம இருக்குல்லா அந்த எடத்துல புதுசா ஒரு கட்டியோ ஒரு க அவங்களுக்கு கட்டியோ வந்து இது கேன்சர் கட்டின்னு தெரியாது கட்டி மட்டு வந்து இருந்ததுனா தொடர்ந்து ஒரே எடத்துல அந்த கட்டி வர்லா பக்கத்து பக்கத்துல வரலா சில பேருக்கு அது மாரி அதுக்கப்பறொ அந்த கூஸ் பிரச்சன நரம்பு சுத்துகிற போன்ற பிரச்சன
சும்மா ஒரு கட்டி வந்தாலு கேன்சர் கட்டின் பயம்மாருக்கு
ஆமா மா ஆமா சாதாரண சூட்டுக்கட்டி கூட பயந்துருவாங்க தா
ஆமா மா வெறிக்கோசஷ் ஆமா இப் இப்பதா இப்பதாங்க இந்த வெறி கோசஸ்ன்னு இவ்ளோ பிரச்சன வருது அந்த காலத்துலெல்லா நோய் இந்த மாரி அது அறுவை சிகிச்சை அது இதுன்னு யாரு ஹாஸ்பிட்டல் பக்கொ அவ்வளவா போய் கேள்விப்பட்டதே இல்ல இப்பதா நறை ய்ய பிரச்சன சின்ன பசங்களுக்கு இப்பவே வந்து கண்ணாடி போட்ற பிரச்சன நெறைய வைரல் ஃபீவர் எங்க பாத்தாலு வைரல் ஃபீவர் இன்ஃபெக்க்ஷனு
உம் உம்
இப்ப தா அந்த மாரி நெறைய மின்னே நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லா வெறிக் கோசஸ் இரு இருக்குனு நீங்க ஏதாச்சு பாத்துருக்கீங்ளா
அவங்க வந்து ஓ அவங்க வேல செய்வாங்க அந்த வேல செய்ய கூட அவங்க சாப்பாட அதுகேத்த மாரி ஹைய்ஜீனிக்கா சாப்டுவாங்க அந்த காலத்துல ஆறு மாசரிசி ஒரு போக மட்டுந்தா நெல்லு வெளைவிப்பாங்க இப்ப அப்டி கெடையாது இப்ப மூணு போக நாலு போக ஆக்கிட்டாங்க
நீங்க சவுண்டு தா வருது சவுண்டு இல்லாம ருந்தா நல்லா ருக்கு பஸ்ஸு சவுண்ட் இல்லாம இருந்தா
நீங்க சொல்றது கரெட்டு தா ஓ அதுக்கு முன்ன நாலு மா சம் அதுக்கு முன்ன நாலு மாச அரிசி வெப்பாங்க இப்போ வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு நாலு வாட்டி நாலு போக நெல்லே பயிடுறாங்க
ஆ
அந்தமே சில விஷயங்கள் நடக்குது இதெல்லா வந்து மக்களுக்கு பு மக்கள் வந்து இப்போ வந்து எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு மாறிட்டாங்க அந்த காலத்துல சிறுதானயங்கள சாப்டுட்டு வாழ்ந்துருந்த நம்ம ஒரு காலத்துல இப்ப அப்டிலா கெடையாது நம்ப சிறுதானியத்த சேத்துக்குறோ சிறுதானியத்த சேத்துக்கனுன்ற ஒரு புத்துணர்ச்சி யாருக்கு தெரியதில்ல அதுக்கு முன்னா இப்ப நம்ம சாப்புற ஆயில் ஆயில் ஐட்டம்ஸு அது ஒரு காரணொ இப்ப நம்ப எந்த ஒரு புராடக்டா இருந்தாலுமே அதுல கெமிக்கல்லு எல்லாமே அடிக்க ஆரம்புச்சுட்டாங்க இதெல்லா ஒரு காரணமாக இருக்கு அதனால நமக்கு அந்த மாடன் டேயில இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது என்னக்கிமே இது ஒருப் பிரச்சன தா இத வந்து நம்ப என்னைக்கு இப்ப நம்ம சாப்புற எல்லாமே நம்பளே நம்பளே நோய உண்டாக்குற பொருளாதா இருக்குது
ஆமா மின்னெல்லா உணவே மருந்துன்னாங்க இப்ப நம்மளுக்கு உணவே தா வந்து நோயா மாறுது நாம சாப் புட்ற உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் தா
ஆமா இப்ப அதுக்கு முன்னே நம்ம ஒரு ஒரு கல்யாண விருந்தோ ஏதோ ஒரு விருந்தா இருந்தாலு அதுல வந்து ஒரு அர வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டோ அதுமாரி சில விஷயங்கள் சேத்துனோ இப்ப ல்லா பிரியாணின்னு ஆயிபோச்சு து இப்போ அந்த பிரியாணிதா எல்லா ஃபங்ஷனுக்கு போட ஆரம்பிஸ்ட்டாங்க இது வந்து அர பியானுங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு முறை அந்த இந்த உணவு முறயதா இப்ப எல்லாரு பயன்படுத்துறாங்க
சேர் சேர் உங்க ஃபங்ஷன்ல நீங்க பிரியாணி போடுவீங்ளா இல்ல போட மாட்டீங்ளா உங்க வீட்டு ஃபங்ஷன்லலா
நாங்க போடக்கூடான் நெனைப்போ ஆனா எங்க கூட இருக்கிறவங்க அப்டி நெனைக்க மாட்டாங்கில்லையா
ஆமா ஆமா ஆமா ஆமா
இப்பமு என்ன சொல்றங்க அவுங்க பரியம் பண்ணா நம்மளும் பிரியாணிதா போடணு அப்டின் மாறிட்டாங்க மாட்
ஆ ஆமா இப்ப பிரியாணிலே நெறைய என்னது காளான் பிரியாணி ம இந்த கான் பிரியாணி வெஜ் பிரியாணி
காட பிரியாணி அது மாரி எந்தெந்த பிரியாணோ இப்ப எல்லோ பிரியாணி மாத்திட்டாங்க எல்லாமே ஒண்ணுதாமா இருந்தாலு அதுல போட்ற கெமிக்க அதுலகிற அஜினமோட்டோ
அஜினோம் ஏ எங்கெங்க கண்டுபுடிச்சாங்க இந்த அஜினோமோட்டவ மின்னெல்லா இல்லவே இல்ல
கண்டிப்பா
ஆமா ஆமா வருது ஆமா உண்மத்தா
அஜினா மோட்டவால கிட்னி ஃபெய்லியர் ஆவு சொன்னா நம்ப ஏத்துக்க மாட்டாங்க இப்பக்கிற ப பசங்களான் சொன்னா அது பாத்துக்கலாங்க பாத்துக்கலாங்கன்தா
வரப்பா பார்த்துக்லா சாப்ட்டு என்ஜாய் பண்லா லைஃபன்றாங்க
இப்ப ஒரு பகல்ல ஒரு மணக்கி எந்ச்சு பிரியாணி சாப்பற் நைட் பிரியாணின்னு ஒன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அப்பல்லா அந்த நை
இப்போ தாங்க ரொம்ப ட்ரெண்டா இருக்கு பகல்ல பிரியாணி சாப்பிட்றத விட ஊரு உட்டு ஊரு போயி வண்டில போய் நடுராத்திரில விடிய விடிய சாப்பற்தா ரொம்ப ட்ரெண்டா இருக்கு
ஆ நீங்களே சொல்ற பாத்தீங்களா பசங்க இப்பகிற ஜென்ரேஷன் பசங்க ஊரு வுட்டு அதுவு எத்தனே ஒரு அம்பது கிலோமீட்ரு தள்ளியோ ஒரு கார் எட்த்துக்குனு பத்து பேரு ஒன்னா போய்ட்டு பிரியாணி சாப்பிறது பேங்களூர்லா நீங் போய பாருங்க நா ஒரு வட்டி எ க்ஸாம் எழுத பேங்ளூர் போனே அப்போ பேங்களூர்ல கால்ல எங்க மாமா இட்டுன் போயிட்டு இன்ன பண்ணாரு செரி எதோ டீ வாய்ங் குடுக்க போறார் நா அங்க போன
ஆ
போனா அவுர் கால்ல ஆறு மணிக்கு எழுந்துட் போய் அ ரெண்டு பிரியாணி சொல்லி ஆட்ரு பண்ணி எட்தாந்து குத்தாரு என்ன மாமா நா இப்பதா ஏந்ச்சு வந்தே வந்து இப்பதா வந்து குடு த்து பல்லு கூட வெலக்கனானுன் கேக்கல அதுகுள்ள பிரியாணி ஆட்ரு பண்ண இங்க இப்படித்தா சாப்புணு சாப்டு சொல்லி சாப்பிட வெஸ்ட்டு என்ன இட்டுன் போய் உட்டுட்டு வேலைக் போய்ட்டாரு
சேரி செரி செ
போனவங்க வருவாங்க மறுபடியு எதாத் மதிய சாப்பாடு குடுப்பாங்கன் எதாவ் சொல்லுவாங்கன்னு பாத்தே அதெல்லா வரவேல் நைட் டு சாப்பிடதா வந்தாங்க அதுகுள்ள எனக்கு பசி எடுக்குதுனு நானே பாத்து நானே சமஸ் சாப்ட்டே
அய்யய்யோ
நா போய் பேங்களூர்லிந்த ஒரு ஒரு வாரோ இருந்த ரொட்டீன் ஒர்க் இப்படித்தா போச்ச எனக்
அச்சோ அ செரி நீங்க சமச்சுக்கிறீங்க ஓ கே அவுங்களுக்கு மதியான சாப்பாடு நைட்டு சாப்பா மதியான சாப்பாட்லா
அவுங்க எ ஃபீ எங்கனா எ ஃபீல்டுக்கு போற எட்த்துல எங்கனா ஓட்லிந்தா களியோ களி சாப்ட்டுக்கிறாங்க அதுவு ரொம்ப அவுங்க ஆடம்பரமுமா சாப்பில்ல
ஃபுட்டு் ஆர்ட்ருனா பண்ணி குடுத்துல்லால இல்ல மறந்துட்டாங்களா இல்ல வேல பிஸில விட்டுட்டாங்களா
அது மறந்தே என்ன மறந்தே விட்டார் ஐயான் ற மாரி என மறந்தே விட்டாங்க மறந்துட்டாங்க என்ன மறந்துட்ட உண்மயா சொன்னா என்ன மறந்துட்டாங்க வீட்டுக் வந்தக்கப்புறோ மனோ வந்துக்கிறனே நா அப்புறமா என்ன கேட்டங்க வந்துருக்கன்றத மறந்துட்டம்பா அப்டின் சாப்டியா இல்லயான் அப்புறோ வந்து கேட்டானுங்க
ஆ சீக்கிர கேக்கு
நீங்க வந்து சாப்ட்டுட்டு படுங்கன் சொல்லிட்டே அது மேரி அந்த ஒரு வாரோ இருகறப் இப்போ எனக்கு என்ன வேல தெரியுமா காலைல எஞ்சிருப்பே அவங்களாப் போயி்டுவாங்க நா அவக இருகற வேலையெலா முச்டு நா சமைப்பே ரெண்டு தோச ஊத் சாப்ட்டுட்டு அதுக்கப்பறோ அவுங்க வருவம்போது அவங்க கரெக்ட் டா டீ காஃபி போட்டு வெச்சிருப்பே
இல்லிங்ளா
நாங்க மாம பேச்சுலரா இருந்தாங்க ரூம் எடுத் துடு இப்ப கல்யாணம் பண்ட்டாங்க அப்ப பேச்சலரா ஒர்க் பண்றதுக்காக அங்க ஃபேமிலி வுட்டுட்டாரு நா மாமா மட்டு அங்க இருந்தாரு அப்போ நா ஒரு எக்ஸாம் எழுதற்துக் போறதுக்காகப் பெங்களூர் போறப்
அப்ப எக்ஸாம்க்கு படிச்சிங்ளா எழுதுனீங்ளா இல்ல சமச்சிட்டே இருந்தீங்ளா
படிக்கதாம் போனே ஒரு வாரந் தங்கி படிக்கலான் நாம் போனே கடசியா என்ன சமைக்கதா வுட்டாங்க ஒரு வாரோ படிக்க வுடல எந்த வேலையு அடக்கல நாவுப் போவே ஒரு வாரோ என்ன என்னப் பண்ணாங்கனா ஒ கால்ல எ அவுங்க எட்டு மணிகி எந்ச்சு அவுங்க கெளம்புவாங்க
ஆனா மாமா இப்பதைக்கி தனி தனியாதா இருக்றாரு லேடிஸ் யாரு இல்ல அந்த வீட்ல
இப்போ மேரேஜ் இப்ப இப்போ மேரேஜ் ஆயிட்டு மா அங்க மா பா ஒய்ஃபோடதா அங்க இருகறாங்க
ஓ மின்ன அதாவ்து நீங்க மேரேஜ்கு முன்னாடி போனீங்க
பிஃபோர் ஒன்னியருக்கு முன்னாடி சொல்ற நானு ஆஃப்டரு போல பிஃபோர்தாம் போனே
ஆனா நீங்க உண்மையால்மே ரொம்ப வெறுத்துட்ருப்பீங்க
நா அப்போதா பெங்களூருன்ற வேலைய எனக் பெங்களூரு கூட வேலைக் இங்கியே வேல வாங்கித்தரேன் சொன்னாங்க எங்க மாமா
அ எம்மா நீயு வேணா உ வேலையு வேணா என்ன ஆள வுடுங்க மாமான் சொல்லிட்டீங்ளா
நா சும்மா சுத்தினா கூட அங்க சுத்தின்கடகறே எங்க ஏரியால இங்க ஏ வரீங்க எதுக்கு வரீங்க வந்தீங்க என்ட பேசுனிங்களா வந்தீங்க நா சம்ச்சு வெச் சாட்டிங்க ஆளுக்கு ஒரு செல் எடுத்துன் பத் தூங்குறீங்க தூங்கனீங்க நா என்னச் சம்ச்சே என்னாப் பண்ண அது நல்லாந்ததா கூட நீங்க சொல்ல எதோ நீ சமச்சு வெச்சாச் நீங்க இருந்துட்டிங்க எனக்கே தெரியு அது நல்லா இல்லன்னு இருந்தா அத கேக்கல் நீங்க எதாது சம்ச்சு வெச்சற சாப்ட்டீங்க அப்டி எனக்கு தெரிஞ்சது சேரி ஓகே நீங்க எதுவு கேக்கலன்றதுக்காக ஆச் எனக்கு ரொம்ப பசி எட்த்துக்குச்சிங்க கடைல எனக்கு எங்கப்
புரி புரியுது லாங்குவேஜு தெரியாது புரியாது
இப்ப எப்டி வறதுன் தெர்ல பத்தரப்பாளையோ ஓட்லு எங்க இருக்குதுனு கேக்கத் தெர்லீங்க
ஆ
உண்மைய சொன்ன பத்தரப்பாளையோ ஓட்லு எங்க இருக்கு பத்தரப்பாளையோ அதுக்கப்பறோ அங்க ஒரு தமிழ வந்தா அவங்கிட் டு ஏ ஏ நீ வேற இப்பு என்ன ஊருங்கேனு என்ன கேட்டா நா பாண்டிச்சேரி இது மேரி இந்த ஊர்லந்து வந்தே நீ இன்னா ஊர்லந்து வந்துருகேனு கேட்டா அப்பதா சொன்னே நா பெங் பெங்களூர்ல வே இதுமாரி ஒரு எக்ஸாம் எழுத வந்தே எனக்கு வழித் தெர்லிங்க பசி எடுக்குதுனு வந்தே வழித் தெரில ஒட்டலுக்கு வந்தே போத் தெரிலங்கன்னே நீப் போ நேரப் பத்தரப்பாளையோ ஓட்னு கேளு அங்க வழி சொல்லுவாங்க அங்கப் போய்ட்டு அதுக்கப்றோ நீ வந்து எரு தெரிஞ்சிருன்னாரு அதே மாரி போனே பத்தரப் பாளை ஓட் எங்கனு கேட்டே அதுகப்போ ஒரு நாலு பேர் சொன்னாங்க பத்தரபாளையோ ஓட் அதுவு ஒன்னுல்லைங்க ஒரு ஓட்டல் போறதான்ல ஒரு ஏழு ந அஞ்சு ர மூனு கிலோமீ நடந்து போனுங்க
ஆமா மா அங்க சாப்பாடு நல்லாருக்காது எல்லா தித்திப்பா இருக்கு வேற
ஆ சாம்பார்லா இனிப்பு போ சக்கரையப் போட்டு வெச்ச மேர்ருந்துதுங்க உண்மைய சொல்னா அதாங்க கடுப்பாய் அதனால்தா நாப் போய் நானே சம்ச்சு சாப்டுகுறேன் சொல்லிட்டு நானே எங் வீட்ல உக்காந்து சமச்சேங்க எனக்கு அந்த சாப்பாடே புடிக்கது எப்பர்றா நீங்க சாப் நா வீட்ல எங்க அம்மாவுப சமைக்கதப் பாத்து நல்லா எதோ பசிக்காக சம்ச்சு சாப்டுந்தமேன் சம்ச்சங்க நீங்க சொன்னாதாங்க வேற ஒன்னு இல்ல அதனால தாங்க நா பெங்களூர் வேலைக்கு போட்டது கூடக்கு நா வர முல்லன் சொன்ன எவ்ளோ சம்பளோ கூட தரன்னாங்க இப்ப கூடா அங் கூப்பட்றாங்கதா அய்யய்ய எனக்கு வேணா நா இந்த ஊர்லயே இருந்துட்டு போற பத் பத்தாய்ரோ சம்பாரிச்சா கூட கவுரவமா இருந்துட்டு போற இந்து ஊர்ல அப்டின்ற
நல்லதுங்க நல்லதுங்க உண்மையாலுமே எனக்குமே எப்டின்னா வீட்டுக்கு வந்தா கொஞ்சோ கலகலன் பேசணு
ம்
அ ஷேர் பண்ணு இன்னிக்கு இது நடந்துச்சு இது நடந்துச்சு ஆஃபீஸ்ல இது நடந்துச்சு அப்டி பண்ணாதா கொஞ் நல்லாருக்கு அவ அவ சாப்ட்டு வந்து அது என்ன வந்து அ ஹாஸ் டல்லா என்ன சாப்ட்டுட்டு அப் எல்லா செல்ல நோண்டிட்ருக்கறதுக்கு
கண்டிப்பா
எனக்குமே வந்து வீட்ல கொஞ்சோ ஷேர் பண்ணணு பேசணு எனக்குமே அப்டி இருந்தாதா புடிக்கு செல்லயே நோண்டிட்ருந்தா பிடிக்கவே பிடிக்காது
கண்டிப்பா நானு அதுக்கப்புறோ எ ஃப்ரெண்ஸுகிட்ட சொன்ன ஃப்ரெண்ஸ் எல்லா அதுக்கப்புறோ அவுங்க எங்க மாமாவோட ஃப்ரெண்ஸலா வருவாங்க அவுங்க கன்னடோ போல இக்குது எல்லாருமே கூட ஒர்க் பண்றோங்களா ஒர்க் பண்றோங்கதா அவுங்க மாட்டுக்கு கால்ல எதா பேசுவாங்க சிரிப்பாங்க இவுங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு ஒன்னு புரியாது நா மாட்டுக் உக்காந்துன்னு அவுங்க சிரிக்கும்போது ஹ ஹ ஹ ஹனுவே பாக்கும்போது ஆ சே அப்டியா ஆனா நீ என்னா இப்ப பேசுறனே எனக்கு புரியாது நீங்க என்ன பண்ணாப்ப அவுங்களு என்ன பண்ணி வாய் பாக்குறனு அவுங்களு கேக்க மாட்டங்க நீங்க எதோ பேசறீங்க நா மாட்டுக் உக் காந்து அவனுக்கூட அவனுக்கு எதோ சாப்பா அவனுக்கு எதாது எதா வீட்ல இருந்து எத்து வந்து சாப்டுவானுங்க இல்ல உனக்கு எதா ஆடர் பண்ணுவாங்க எனா அப்ப எதோ உனக்கு என்ன வேணு கேப்பாங்க அப்ப மட்டு இது வே இது வாய்ங் குடு ங்க அது வாய்ங் குடுங்கன் சொல்லுவோ ஒன்னா ஒரு பத்து நாள் இருக்கும்போது ஒரு பர்த் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தக்கு பர்த்டே வந்தது அப்ப பர்த்டேக்கு ஒரு கேக்கு வாங்கி வெட்டம்போது அவரு ட்ரீட்டு வெச்சாரு
ஆ ஆ
அந்த ட்ரீட்டு வெக்கிம்போது என்ன வேணா அப்டி சொன்னாங்கல்லா ஒன்னா ஒக்காந்து நல்லா சாப்ட்டுட்டு நல்லா ஆ சிரிச்சிகினே இருந்தாங்க எனக்கு ஒன்னுமே புரில என்னடா இவுங்க சிரிச்சிக்கினுருக்காங்க நமக்கு ஒன்னு லங்குவேஜே புரில செரி நம்ம மெத்த மேலாவ்து போய் மேல ஒக்கா
சே எதாச்சு உங்களுக் கம்பெனி குடுத்தாரா
அவரு எங்ககா கம்பெனி குடுத்தாரு அவுங்களுக்கு கம்பெனி குடுத்துருந்தாரு அவரு
ஆமா உங்க மாமா சே லங்க உங்க மாமாவ கேக்க வேண்டித்தானங்க நீங்க
நா தா சொன்ன மாமா நம்ளால பசி
மாமா எப்டி ஃப்ரெண்ட்லியா எங்க மாமால்லா எங்க மாமாங்கல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பே இல்ல உங்களுக்கு உங்க மாமாக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் எப்டிருக்கு ரொம்ப ஃப்ரெண்லியா இருக் குமா இல்ல மரியாதைத்தனத்தோடு ஆ
இங்க ஒக்காந்தா ஒனக்கு கடுப்படிச்சிரு ஒரு நாள் என்ன பண்ண ஒரு நாளைக்கு ரெண்ர ஜி பி வர மாரி ரீசார்ஜ் பண்ணிவுட்டாரு ஒக்காந்து நா